கேக்குதா ஹலோ ம் கேக்குது உங்களுக்கு கேக்குதா ஆ சாப்ட்டே நீங்க சாப்ட்டீங்களா
நா சாப்ட்டே
என்ன சாப்ட்டீங்க?
எங்க வீட்ல வந்து தோச சாப்ட்டே நானு
ம்
தோசவு சட்னி வெங்காயோ வெங்காயோ தக்காளி போட்டு சட்னி மாரி செஞ்சு சாப்டேன்
அப்டியா எங்க வீட்ல வந்து இட்லியும் சிய சட்னி
டி போட்டு செஞ்சு சாப் டா தோசைக்கு நல்லாருக்கும் அதுனால தா
ஓஹோ நீங்க எப்டி செய்வீங்க
நா மெதல்ல எண்ணெய் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்ச போட்டு கொஞ்சமா தக்காளி கட் பண் ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி மெதல வெங்காயத்த போட்டு
வெங்காயத்த முதல போட்டணு இல்ல
மெதல வெங்காயத்த போட்டுக்கணு நல்ல வெதக் கனு ஒரு க கொஞ்சமா கலர் மார்னேடன கொஞ்ச தக்காளி போட்டுங்கணு அத கோஞ்சோ வதக்கிட்டு அப்றமா வந்து ம மஞ்சத்தூள் மிளகாத்தூள் எவ்ளோ வேணுமா போட்டு கொஞ்சமா உப்பு போட்டு மேல கொத்தமில்லி போட்டு வதக்கினு திரும்போ
திரும்ப வதக்கணும் எவ்ளோ வரைக்கு வரைக்கு வதக்கிணும்
ஒர் ரெண்டு நிமிஷம் போதும் தக்காளி அதுவே வ அது வதக்கீடு கொஞ்சமா போட்டு அப்றமா ஒரு ரெண்டு கொஞ்சமா தண்ணி போட்ணும் கொஞ்ச போட்டு ஒரு பத்து நிமிஷம் கொஞ்ச நல்லா வேக வச்சு வேக வச்சுந்தானா அவ்ளோதா கொஞ்ச எண்ணெய் மேல போட்டு கொஞ்ச மேல கொத்தமீறி போடீங்கன்னா டேஸ்டாருக்கும் தோசை கோசிக்கிட்டா நல்லாருப்பாது இட்லி கெல்லா நல்லாருக்காது சட் நே கொஞ்ச தோசைக்குன்னா ரொம்ப டேஸ்ட்டா நல்லாருக்கும்
சேரி சேரி நா வந்து எப்டி செய்வேன்னா தக்காளி சட்னி வந்து நா வந்து ரெண்டு தக்காளி வந்து நல்லா பொடி பொடியா கட் பண்ணிப்பேன்
ஆ
அதுக்கப்றோம் வந்து ஒரு வெங்காயம் கட் பண்ணிப்பேன்
ஏங்க ஆர் சி
ம் அதுக்கப்றோ வந்து ஜார்ல வந்து ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் போட்டு அடிச்சிருவேன்
ஆ
அதுக்கு கூட வந்து ஒரு பச்சை மிளகா கொத்தமல்லி அதுக்கப்றோ மிளகா அதுக்கப்றோ உப்பு போட்டு அடு வச்சுப்பேன்
அப்பங்களா
அதுக்கப் அப்றோ வெங்காயம் ஒரு அந்த வெட்டி வச்சு வெங்காயம் வந்து நல்லா வதக்கிக்கிட்டு
ம்
அது அதுக்கப்றோ வந்து இல்ல கடுகு முதல்ல போட்டுடுங்க கடுகு போட்டு அதுக்கப்றோ வெங்காயம் போட்டு அதுக்கப்றோ கருவேப்பில போட்டு நல்லா வதக்குக்குங்க
ம்
அதுக்கப்றோ என்ன பண்ணுவேன் அந்த தக்காளி துண்டு வந்து வெட்டி வச்சு தக்காளி எல்லா எடுத்து அதுல நல்லா வதக்கிப்பேன்
ம்
அதுக்கப்றோ அதுக்கு மேல அப்பா கீழே மேல ஆட்டி அதுக்கப்றோ வந்து என்ன பண்ணுவேன் ஆ கொஞ்ச நேரம் மூடி வச்சுடுவேன்
ம்
கொஞ்ச நேரம்னா ஒரு அஞ்சு நிமிஷம்
அப்டிங்களா சோ
பண்ணி நமக்கு தேவையான உப்பு மெளகா அதுல கூட போடணும் அ அரைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் போடணும் இதுல கூட கொஞ்சம் கொஞ்சம் போடணும்
ம் செரி
மசாலால வந்து அந்த காரம் அந்த ஆ உப்பும் இருக்கும்
அப்டி செய்
ஆ அதுக்கப்றோ என்ன பண்ணணும் அறுக்க வச்ச மசாலா எடுத்து அதுல போட்டு மேலேவும் கீழேவும் கொஞ்சம் இப்டி இப்டி ஆட்டி விடணும் அதுக்கப்றோ அப்டி செய்டா எண்ணெய் போடணும் என் ஆமா எண்ணெய் போட்டு மூடி வை சின்னம் முடி வச்சிட்டு கொஞ்ச நேரோ கழிச்சி ஓபன் பண்ணி பாத்தா கம கம கம கமன்னு வாச சன வரு நல்லா இருக்கு ம் நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க
ஆ சேரிங்க சொன்னிங்கள ட்ரை பண்ணிப்பா
நாம இந்த மாரி பண்ணா உங்க நீங்க இட்லி கூட தட்டு சாப்ப நீங்க சொன்ன டிஷ் வந்து தோசைக்கு மட்டுதா சொன்னீங்க ஆனா நா நா சொன்னது வந்து இட்லி கூட செஞ்சி சாப்பலா இன்னிக் க்க வந்து எவ் எந்த என்ன டிஷ் செஞ்சாலு இந்த தக் தக்காளியு இந்த வெங்காயமு கொஞ்சோ அரிச்சு போட்டுடுங்க ஏன்னா அப்பதா தொ இட்லி தொட்டு தோச தொட்டுனா அதுல ஒட்டு
அப்பிடிங்களா சேரிங்
ஆமா அதுல ஒட்டனாதா அது நல்லா இருக்
ஆ ட்ரை பண்ணி பாக்குறேது
இன்னு வேறு வேற டிஷ்ல்லா இருக் க்கு நீங்க வந்து
செய்வீங்க
நா வந்து முட்ட சாப்பாடு வந்து கொஞ்சோ டிஃப்ரெண்டா செய்வே என்ன பண்ணுவேன்னா நெறைய பேர் வந்து முட்ட அதெல்லா போ ட்டு அதுக்கப்புறோதா சாப்பாடு போடுவாங்க நா வந்து என் நா என்ன தெரியுமா முட்ட ரெண்டு முட்ட ஒரு கைய அளவு சாப்பாடு போட்டு நல்லா தெசது இது கிழக்கு மிளக்குன்னு ஆட்டிடுவே
ஓ அப்பிடிங்களா
அதுக்கப்பறோ வந்து வெங்காயோ போடுவே அதுக்கப்பறோ வெங்காய மட் வெங்காயலா போடுவே இந்த தக்காளி எல்லா போடுவே
இல்ல நா தக்காளி போட மாட்டே ஆமா
யாமா புளி ஆயிடு அதனால வந்து இந்த சிலர் சிலஸ் மாதிரி வெங்காயோ கட் பண்ணிட்டு அத நல்லா வதக்கிட்டு அரிஞ்சி புஞ்சி பேஸ்ட் போட்டு அது நல்லா வ திக்கிட்டு அதுக்கப்புறோ ஒ ஒரே ஒரு பச்ச மொளகா போட்டு துண்டு துண்டு அதல நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறோ வந்து இதல்லாம் போட மாட்டே ஆ இந்த காரோ அ
மஞ்சதூள்ளே மெளகாய்தூள்
ஆமா அதெல்லாம் போடமாட்டே அது அதுக் பதிலா வந்து இந் த இது போட்ருவே பெப்பர் இல்லல்ல பெப்பர் அதுவு வந்து இப்பொ ஆமாமா பச்சமெளகா கூட போடலா அதுக்கப்றொ அந்த பெசஞ்சு வ ச்ச அந்த சாப்பாடு அதுல போட்டு நல்லா இப்டியு இப்
கெண்ணத்துல வந்து சாப்பாடு எக்கு போட்டு நல்லா நல்லா கலக்கி வச்சிரு
து வந்து கலிச்சி கவிச்சு வாசன வந்துடு நீங்க என்ன பண்ணுங்க அந்த ஒரு கரண்டி இருக்குல்ல கரண்டி
ஸ்பூன்ல அ
ஆ அதுல பண்ணுங்க ஏனா கைல பண்ணா நீங்க கவுச்சி வாசன அடிக்கு
ஆ சேரிங்க
அனால வந்து அதுல செய்யாதீங்க நீங்க இந்த மாரி பண்ணிட்டு அதுல போட்டுகிட்டு கீழ மேலுயு கீ ழயு மேலயு ஆட்டி ஆட்டி விட்டு அதுக்கப்புறொ லாஸ்ட்டுல செஞ்ச சாப்பாடு செஞ்சு முடிச்ச பிறகு லாஸ்ட்டு இந்த பெப்பர் போட்டா அது மேல கொத்தமல்லி போட்டா செம்மையா இருக்கு எப்டி இருக்கு செம்மயா இருக்கு
நா வந்து மொதல்ல வெங்காய த்த போட்டு அப்றம் ம சாலா போட்டு எண்ண போட்டு இஞ்சி பேஞ்சு பேஸ்ட்டெல்லா போட்டு அது அப்புறமா சாப்பாடு போட்டு நல்லா கலக்கிட்டு அதுக்கு மேலதா ஆ எ போ எ முட்ட போடுவே
ஆ அப்டி முட்ட போடுவீங்க
ஆமா அப்ப லாஸ்ட்லதா முட்ட போடுவே அது மேலதா பெப்பர் கொத்துமிரு போடுவே அவ்ளதா
அப்டியா நா நீங்க இந்த மாரி போடுவீங்க நா வந்து இந்த மா நீ இந்த மாரி செஞ்சு பாருங்ளே ஏனா சாப்பாடு கூட முட்ட ஒட்டு அது வேற ஆமா அது வேற தனி தனியா இரு க்காது முட்ட இப்ப நீங்க சம்ச்சீங்கனா அதுல தனியா முட் மட்ட தனியா சாப்பாடு இருக்கு ஆனா நா சொன்னே டிஷ் இதுல வந்து அந்த சாப்பாடுல்லா அந்த முட்டயே ஒட்டி இருக்கு
அப்படியா செரி
ஆ நா கூட இந்த சமூக வலைதளத்துல பாத்துதா செஞ்சே ம் எனக்கு என்னா சமூக வலைத்தல தரப் பார்த்து செஞ்சாலு சிரி சரியா வராது ஆ என்ன சமச்சாலு சரியா வராது அதுக்கப்றோ போகு ஒரு தடவ மிஸ்டேக் ஆகு ரெண்டாவது தடவ இன்னு கொஞ்சோ மிஸ்டேக் மூனாவது தடவ பரவாயில்ல நாலாவது தடவ செம்மையா வரு அந்த மாரி அந்த மாரி வரு நீங்க ஏதாவது சமக்கு வ எனக்கு பாத்து
ஆ நா ஆ நா நா பண்றது பார்து பண்றதெல்லா கரெக் ட்டாதா வரு
உம்
வச்சு அதுல அவுங்க எத்தினி போடுறாங்களோ அதே மாதிரி தா சேம் போட்டு ட்டு அதுல மட்டுந்தா செய்வே அதனால
டியா ஆ சேரி சேரி சேரி நா வந் து எப்பவுமே கொஞ்சோ டிஃபரெண்டா ச அவுங்க சொன்ன மசாலா போட்டு நா ன்னா கொஞ்சோ மசாலா கொஞ்சோ எஸ்டா போட்டுருப்பே
போய்டுது
ஆ கரெக்ட் தா கரெக்ட் தா நானு யோசிப்பே அவுங்க சொன்ன இந்த மாரி சமச்சு இருந்துச்சுன்னா நல்லா இருக்கு நானே இது என்னத்தெரிமா பண்ணுவே அதிகமா மசாலா போட்டுவேன்னா வா வாசனையா வரு மசாலா அதிகமா போட்டே இல்லன்னா அவுங்க அ தண்ணீர் போடுவாங்களா அதனால என்ன இது பத்து அர லிட்டர் இன்னு கொஞ்சோ போடலா சொல்லி போட்டுவிடுவேன்னா அது ஒரு மி்ஸ் காயிடு உப்பு அவுங்க தே தேவையான அளவு போட சொன்னுவாங்க தேவையான அளவுதான ஏ அளவு போது
காரோ கூட எஸ்ட்ரா போட்டுருவோ
ஆமா நா காரோ ரொம்ப அதிகமா சாப்பிடு வேணாலு காரங்கொ காரோ இருந்த கூட பரவாயில்ல இந்த உப்பு தா அதிகமாயிடுது
ம்
அது மட் மட்டுதா கொஞ்சோ அதிகமாயிடுது ஆனா அது கூட பரவாயில்ல கொஞ்சோ போக போக ஓகேதா எங்க வீ எங்க அம்மா வீட்டுக்கு போனா நா தா சமைப்பே எ தங்கச்சிக்கு எந்த வேலையு நா குடுக்கமாட்டே
செய்விங்களா உங்க அம்மா வீட்ல
ஆமா நா தா செய்வே எங்க அம்மாவ நா உக்கார வச்சிட்டு என் தங்கே தங்கச்சி உக்கார வச்சுட்டு அது அவுங்க ரெண்டு பேரையு ரெஸ்ட்டு நீங்க எ எடுங்கன் சொல்லி எல்லா வேலையு நாதா செ சோ ஏ தங்கச்சி உக்காந்து தண்ணி கேட்ட கூட நா எடுத்துனு போய் குடுப்பே
உங்க தங்கச்சி கூட நீங்கதா தண்ணி போயி குடுப்பீங்களா ஆனா எங்க அக்கா மா அப்பிடில்லா இ இல்லைங்க உங்க அக் உங்க மாரி எனக்கு அக்கா கிடைச்சின்னந்தா நல்லா இருக்கு எங்க அக்கால்லா ஒண்ணு ஒரு வேலை அவுங்க மாமியார் வீட்ல கூட செய்ய மாட்டாங்க எங்க வீட்ல கூட செய்ய மாட்டாங்க
அப்பிடியா எப்பிடி இந்த மாரி இருக்கறாங்க அவுங்
ஏங் எங்க மாமாதா எல்லா வேல செஞ்சி பாவோ அவுங்கதா என்ன பண்றது கல்யாணம் பண்ணிட்டோமேன்னு எங்க மாமா பாத்துக்கறாங்
அப்பிடியா சேரி சேரி சேரி நலா அப்பிடி இல்லப்பா எங்க அம்மா வீட்டுக்
ஆ சொல்லிடுவாங்க எங்க அக்கா கொழந்த இருக்குது கொழந்தைய பாக்கனும் அழு வ அவ அழுர அப்டின்னு சொல்லிருவாங்க அதான் அவுங்க நீங்க எப்படி பண்றீங்க ஆனா எங்க அக் அக்கா கொஞ்சம் அப்டிதான் அதனாலதா எல்லாருக்குமே அவங்க வந்து கொஞ்சம் திட்டு வாங்கிட்டே இருப்பாங்க
பரவாயில் விடுங்க என்ன பண்றது இப்ப இருக்கிற ஜென்ரே
ஆமா இல்ல இல்ல அவங்களுக்கு கொஞ்சம் இப்பா தொன்ட்டி சிக்ஸ் வயசு ஆயிடுச்சி அவுங்களுக்கு ம் ஆ
அப்டியா செரி செரி செரி நாலாம் என் தங்கச்சிய நா கண்ணு மாரி பாத் துப்பன்
உங்களுக்கு தங்கச்சி இந்திங்கனா கண்ணு மாதிரி பாத்தீங்களா
ஆமா
வெண்டக்கா வந்துனு
சரி தோழி நம்ம முஞ்சிடுச்சி நம்ம நேரம் அடுத்த தொடர்பில் சந்திக்கலா வணக்கம்